தோழி
வணக்கம் தோழி நலமாருக்கீங்ளா
ஆ நா நலமாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நலமாருக்கே தோழி
கண்டிப்பாக இன்னிக்கு வந்து அ உணவு முறை மற்றும் உடல்நெலோ பத்தி பேசலாங்களா நம்ப்ளுடைய உ ணவு முறையால தா ஆஹ் நம்ம உணவு முறைதான் தோழி எல்லா நோய்களுக்குமே செரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து காரணமா இருக்கு இப்போ அந்த காலத்துலலா பாத்துக்கணுங்களேன் எவ்வளோ ஒரு என்னது வலிமையாக இருக்காங்க என்னுடைய தாத்தா பாட்டி கூட நான் பாத்துருக்கேன் அவ்வளோ வலிமையாக இருந்தாங்க தோழி இப்போல்லா எனக்கே முடியலை கை வலிக்குது கால் வலிக்குது அப்படிங்குற எனக்கு முடியாத வேலையை என்னோட அம்மா செய்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு தோழி இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல செரிந்த உணவு முறைகள் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு என்னுடைய பாட்டிலா கூட சொல்லுவாங்க ஆ சொல்லுங்க
என்னும் இப்போ வந்துட்டு வீட்டுல வீட்டு வந்து கூட்ட சொல்லுவாங்க ஆஹ் போங்கப்பா எனக்கு முது வலிக்குது அப்படின்னா கா அ எ ஒண்ணுன்னியாவ் போல வயசு ஆயிட்டான் நின்ன கிழவி ஆயிட்டா ஆத்தாவே வேலை பாக்குது உனக்கு என்ன அந்த மாதிரல்லா கேக்குறாங்
ஆமா
இன்னா பண்றது ஆமா அப்போ வந்துட்டு எல்லாரும் இந்த ஒரு மாரி கால்ல பழையது சாப்புட்றதா இருக்கட்டும் அந்த கேள்வரக்கஞ்ச அ மாரி அவுங்களுக்கே தெரியில ஆனா ஒ ஒவ்வொன்னா அவங்க சட்டா எடுத்துக்குட்டாங்க, ஆஹ் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அஹ் நூடுல்ஸ் து அப்புறோ அந்த துரித உணவு இதெல்லாம் சாப்ட்டுட்டு எல்லாருக்கும் கால் வைக் கால் வலி கல்லு வலி அந்த மாதிரி அ எப்ப ஆயிரத்தெட்டு பிரச்சனையா இருக்கு
இப்போ நம்மதா இப்ப அந்த இட்லி தோசல்லாம் சாப் ப்புறம் தோழி என்னுடைய மாமியார் இருக்காங்க அவங்களு அவங்களுமே சொல்லுவாங்க. எனக்கு இந்த இட்லி தோச ல்லா வேணமா எனக்கு கூழ் ஏதாவது இருந்தா குடு அப்புடில்லனா நைட் ராத்திரே சொல்லிடுவாங்க இரவு தூங்கும்போது ஸ் சொல்லிடுவாங்க எனக்கு மட்டும் கொஞ்சோ சாதம் அதிகமா வடிச்சுட்டு அதல தண்ணி ஊத்தி வச்சுட்டு எனக்கு காலில அத குடு அப்டின்பாங்க ஆனா எனக்குல்லாம் இப்ப எப்டின்னா அந்த கஞ்சி குடிச்சா எனக்கு சளி பிடிக்கிது ஒத்துக்கவே மாட்டேங்குது அவங்க பாரும் அவ்ளோ அழகா அந்த காலையில எழுந்து அந்த கஞ்சி இன்னுமே அப்புடிதா அது குடிச்சிட்ருக்காங்கன்னா நல்லா வலிமையாவே இருப்பாங்க என்னல்லாம் அந்த அளவுக்கு வேலையே செய்ய முடியாது அப்டி இருக்காங்க அவ்ளோ ஒரு
எனக்கு கூட அந்த பழையது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நைட் ட்டு வடிச்ச சாப்பாட்ல வந்து தண்ணி ஊத்தி வெச்சி கால்ல குடிப்போ சாப்புடுவோ இல்லையா அது வந்து எனக்கே புடுச் க்கியாது ஏன்னா எங்க பாட்டி சாப்புடுவாங்க அ நான் அவங்கள்ட்டந்தே நானே அது கத்துக்குட்டேன் அது வந்துட்டு ஒரு மாரி நல்லா இருக்கும் ஆஹ அதுல வந்துட்டு அ நைட்டே வச்சு கொழம்பு வந்து புளி குழம்பா இருந்தாலும் சரி இல்ல கறி குழம்பா இருந்தாலும் சரி அது மாரி எந்த கொழம்பா இருந்தாலும் அதில் தொட்டுட்டு சாப்புட்லா அப்டி கொழம்பே இல்லன்னா கூட சும்மா தொவையலாட் சாப்புட்லாம் இல்லன்னா சின்ன வெங்காய வெச்சி சாப்
ஆஹ் சரியா சொன்னீங்க சின்ன வெங்காயம் ஆனா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது தோழி எனக்கு ரொம்பவே புடிக்கும் நானும் சில நேரம் வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறோம் சளிக்கு மாத்துர போட்ற வழக்கோந்தா அது நல்லாருக்கும் நீங்க சொன்ன மாரி சின்ன வெங்காயம் போட்டுட்டு அந்த தயிர் போட்டு சாப்புடணும் அதுல பழைய கஞ்சியில் தயிர் போட்டு அது சாப்ட்டா நல்லாருக்கும் அதுக்கப்புறோம் அவங்க என்ன தாம்மா செய்வாங்க பெரும்பாலும் வந்து இரவு கொழம்ப தா வந்து அதுக்கு சாப்புடுவாங்களே அது ஒரு தனி ரே ருசி அப்டின்னு சொல்லுவாங்க அ நாங் க்கல்லா இந்த இட்லி, தோச நூடுல்ஸு அந்த மாரி பசங்களுக்கு சமைப்ப அவுங்க மட்டூ அந்த மாரி சாப்புடுவாங்க, ம் அதே மாரி இந்த கம்பு கூழ கேறது ஆமா கம்பு கேழ்வரகு போட்ட கூழ அதுவுமே வந்து அதிகப்படியா வந்து எங்க மாமியார் சாப்புட்றது தா எனக்கு இங்க பெற தா திருமணத்துக்கப் அப்புறோந் தா இந்த மாரி உணவுகள் எல்லாம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சன், அதன் பிறகு களி களிலாம் சாப்ட்ருக்கீங்களா
நா சாப்ட்டதுல்ல தோழி ஆனா இந்த சொல்லுவாங்கல எதோ களி செஞ்சு அத உள்ள வந்துட்டு கறி கொழம்பு ஊத் தி சாப்புண்ணுங்குற மாதிரி நா அது படத்துலதா பாத் துருக்கானா எனக்கு செஞ்சி குடுத்ததே இல்ல யாருமே
ஆஹ் எனக்கு ஆனா சமைக்கல்லா தெரியாது எங்க மாமியாரு தா சமச்சு குடுத்துருக்காங்க கறி கொழும்புக்கு அந்த களி தூ அவ்ளோ நல்லா இருக்கு அந்த பக்குவும்லா எனக்கு வரமாட்டங்குது அதுக்கப்புறோ என்ன செய்வாங்க தெரியுங்குளா கொழ்க்கட்டன் சொல்ட்டு ஒன்னுஸ் செய்றாங்க அதுவு இப்பிடிதா இருக்குது அதே அந்த கேழ்வரகு மாவுலதா இது மாரி இது மாரிலா சாப்ட்டதால் தா அவ்ங்க நல்லா இருந்துருக்காங்க போலருக்கு.
ம்மா ஆமா ஆனா வந்துட்டு உம்ம் நம்ப அதா டெய்லியு பிரியாணி சாப்புணு பிரியாணி இல்லனா சாப்பாடே எறங்க மாட்டுது
ஆமா ஆமா அது எப்டி சொல்றது அந்த பேர கேட்டுக்கிட்டாவது சாப்புட்ணுன்ங்கிற மாதிரிதா இருக்கு கொழந்தைகளும் சரி பொய் எனக்குலா கூட அந்த மாரிதா அந்த உணவுகள் எல்லா இப்ப அந்தளவுக்கு எடுக்குறுதுதில்ல தெரியிதுதா ஆரோக் இல்லேன் சொல்லிட்டு இருந்தாலு அந்த மனசு அந்த வாய் ருசி இருக் கில்லயா அது கேக்கமாட் டேங்குது அதுனால தா இந்த நோய்
இப்ப எங்க சித்தி புள்ளைங்களே இருக்காங்குங்க காலைல எங்க சித்தி வந்துட்டு எழ்ந்திச் ம் இந்த கீரை வகை அப்புறோ வந்துட்டு ஒ அஹ்ம் அந்த மாரி சத்தா சமச்சு தருவாங்க காலைலயே ஆனா அந்த புள்ளைங்க என்னன்னா அது சாப்டாதுங்க சாப்டாம எனக் வந்துட்டு இல்லம்மா எனக்கு பிரியாணி தாம்மா வேணு காலைலயே இப்ப இன்னைக்கு அதேதா எனக்கு பிரியாணி தா வேணுமா நா வரம்போது வாங் கி வைங்க நா வந்து சாப்புவே சொல்ட்டு போயிரு பாப்பா பெரிய பாப்பா அதுதா என் அது பிரியாணி இதா உங்ளுக்கு ருசியான ஒர் ஒன்னுன் அவுங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க
ஆமா அது அசைவம் அசைவந்தா வந்து பிள்ளைகளுக்கு பிடித்த உணவே அசைவ அப்புடி இல்லேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்கள இந்த வெரைட்டி ரைஸ் அத வந்து பெரும்பாலு சாப்பிடறாங்களே மத்த எதுவுமே விரும்புறதில்ல அதே மாரி இப்ப இப்ப நாங்க வந்து ஏதாவது அசைவ வந்து எங்க வீட்டுல நா அனுபவ சொல்றேனே ஏதாவது நா ஹோட்டல்ல வாங்கி குடுத்தே அப்டின்னா இன்னனைக்கு ஐநூறு ரூபா நா வாங்கி குடுத்தன ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறோ நா ஆயர் ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிதா ஆகணு அது தெரியு என்ன பண்றது ஆரோக்கியமாவுமே இருக்க மாட்டேங்குது எப்டி இருந்தாலு அப்புறோ என்ன செய்றது பிள்ளைங்க விரும்
இப்ப சித்தியே என்ன பண்ணுவாங்க அஹ் பிள்ளைங்க வந்துட்டு சரி பிரியாணி கேக்குது அப்படின் சொல்லிட்டு பிரியாணி வாங்கி குடுத்துருவாங்க கடைல வாங்கி குடுத்துட்டு அதுக்கப் அப்புறோ அதுவும் ச்ச அர்ப்பந்த ஜீரக தண்ணி வெக்கீறது அப்புறோ செரிக்கிதுக் இஞ்சி தண்ணி வச்சு குடுக்குர்தென்னா அது இதுன்னு வச்சு வச்சு கொடு வாங்க ஆ இப்டி வச்சு வச்சு குடிச்சே ஒடம் சிரியாம்போயிடோ அவுங்குளுக்கு
ஆமா
அதுவு செரி ஒத்துக்கலே அப்டின்னு விடவு மாட் மா
ஆ அடிக்கடி மரு மருத்துவ செலவுதா தோழி அதிகமாகுதே கொழந்தைங்க இருக்கிற வீ ல எப்ப நல்லா இருப்பாங்க எப்ப ஒடம்பு செ லாவாங்களே சொல்ல முடியாது அ ஒடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணோ மருத்துவமனைக்குதா அதிக செலவே அந்த உணவு வந்து ஆரோக்கியமா இல்ல ஆரோக்
அதே மாரி இல்ல பாட்டிக்குலா எல்லா ச்ச எல்லாமே தெரியுல இந்த கை வைத்தியோலா செய்வாங்க ஆனா இப்ப யாரோ அதொல்லா செய்யறதோ இல்ல
உம் ஆமா பாட்டிக்கு கூட இப்ப யாரோ ஏத்துக்கிறது இல்ல இல்லையா அவுங்க என்னதா சொன்னாலுமே ஏத்துக்கிறதே கெடையாது எல்லா
ச்ச இப்ப வந்து டா இப்ப வந்தா மருத்துவர் வந்துட்டு இ செய்யாதீங்க அப்டின்னாக்கா ச்ச இப்போ மீம்டி அந்த காலத்துல இருந்து ஒரு கொழந்தைக அழுதாவு பாட்டி சொல்லுவாங்க ஓம்ப தண்ணி கொடுங்க அந்த மாரி சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள அம்மாக்கள்லா எப்டினா ச்ச ஒடம் ர்லையா உடனே ஆ மருத்துமனைக் அழச் சி போயிறாங்க அன்பா அங்க மருத்துவர் என்ன சொறாங்க ஓமத்தெல்லா குடுக்க வேணா அந்த மாரி சொல்ட்டாங்கனா என்னதா பாட்டி சொன்னாலோ அ இது மாரி குடுங்க செரி ஆயிடோன்னு சொன்னாலோ குடுக்க மாட்டாங்க
ஆமா அது அ உண்மதா தோழி அது இப்ப நா வந்து கொழந்த ம மருத்துவர்கிட்டதா பாத்துட்டிந்தே எ கொழந்தைகளுக்கு அப்ப எப்டினா நா மருத்துவமனைக்கு போம் போது இங்க போர்டு வச்சிருக்காங்க எப்டி தெரியுங்ளா உ குழந்தைக்கு ஒரம் எடுக்க கூடாது ஆ இந்த மாதிரி இத ஓம வாட்டர் குடுக்க கூடாது வசம்பு குடுக்க கூடாது இதல்லா வந்து அவுங்க போடே வச் தங்க இதெல்லா செய்யாதீங்கனு சொல்லிட்டே ஆனா எ பெரிய பயனுக்கு இருக்கும் போது என்னுடைய பாட் த்தி அத தா சொல்வாங்க வயிறு வலிச்சதுனா ஓம வாட் ட்ரு கூட சொல்வாங்க அப்றோ வசம்பு இருக்குது திங்களா அத சுட்டு அ அதுக் மிக் க்ஸ் பண்ணி குடுக்க சொல்வாங்க அந்த மாதிர் ல்லா சொல்வாங்க அத வந்து இப் ப்ப டாக்டர் வந்து வெச்சே இருக்காங்க போடே இதெல்லா செய்யாதீங்க அப்டின் சொல்ட்டு அப்றோ எப்டி அதல்லா இல்ல இப்
இப்போ வந்துட்டு இல்ல இப்ப எங்க அக் க்காக்கு வந்து கொழந்த பொறந்து இப்ப ஒவ்வொரு வய்சா என்மோ ஆகுது அந்த வ் பாப்பா வந்துட்டு அழுதா கா ம் வீட்ல சொல்வாங்க பாட்டிலா சொல்வாங்க அந்த ம் ஓம தண்ணி குடு அந்த என்னமோ துணியில போட்டு ஒரு மாரி அ இது பண்ணுவாங்கல்ல தூங்க வெக்றதுக்காக ஒடம்பு வலில கொழந்தைங்க அதா ஆ அதல்லா நம் ப்ச் பண்ணுனா உனே அ எங்க அக்கா வந்து குடுக்காது கொழந்தய அதல்லா பண்ண கூடாது சொல்லிருக்காங்க அதல்லா பண்ணாதி ன்யா அப்டினு அதுக்கு எங்க பாட்டி என்ன சொல்வாங்கன்னா ம் நா நாலு புள்ளய பெத்து நா வளத்தே எனக்கு தெரியாதா நீ இப்ப தான ஒரு பிள்ள தான பெத்துறுக்க நீ குடு இங்க நா பாத்துக்கிறே அப்டின் சொல்வாங்க ஆனாலுமே வந்துட்டு எங்க அக்கா குடுக்க மாட்டாங்க அவுங்குளுக்கு வந்து பயமா இருக்கு ப்ச் செரி இதல்லா சொல்லி இருக்காங்கல மருத்துவர் வந்து இத செய்யகூடாதுங்கறதும் போ நம்ம ஏ அத போய் செஞ்சுகிட் ட்டுனு அவுங்க ரொம்ப பயப்படுவாங்க
ஆமா அதா இது அனுபவோ அவுங்களுக்கு நம்புளுடைய தாத்தா பாட்டி அவுங்களுக்குலா அனுபவோ ருக்கு இருந்தாலு நம்ளால ஏத்துக்க முடியில
ஆமா நமக்கூ உள்ள ஒரு பயமாதான இருக்கு இதல்லா செய்ய கூடான் சொல்லி நம்ம ஸ்
ஆமா இல்ல ஒரு சிலதுல்லா வந்து நம்ப டாக் டர் சொல்றதா கண்டிப்பா கேக்கணு மருத்துவர் என்ன சொல்றாரோ அததா கேக்கணுமே நாட்டு வைத்தியனு ஃபுல்லா போயிட்டோன் வெச்சு போங்கள அத அவ என்னப் பண்ணாலு மருத்துவமனைக்கிப் போற மாரி தா வருதே தனால எல்லாத் த்துக்குமே வந்து இந்த நாட்டு மருந்து வந்து நம்பக் கூடாது என்றது என் கருத்து ஏனா எனக் அந்த அனுபவொ இருக்குது
இப்ப வந்துட்டு தோழி உம் ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப வந்துட் ந்து எங்க சித்து புள்ளைகளுக்கு வந்துட்டு ஒடம்பு சரியில அப்டின்னாக்கா அஹ் அவங்களுக்கு என்ன அதிகொ ஒடம்பு சரியில்லாம போகும்னா அவங்களுக்கு சளி புடிச்சிக்கு அப்பறொமஅத காய்ச்சல் வரு அவங்க என்ன பண்ணுவாங்க சுத்தி இருந்து ந்து ம் வ அழச்சிட்டு போனாங்க நெறைய மருத்துவமனைக்குல்லா அழச்சிட்டு போனாங்க ஆனாலு வந்துட்டு ஒண்ணு சரியாவல அதனால அவங்க வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுல வந்துட்டு பாட்டி வந்து இந்த இஞ்சி துளசி அப்பறொ வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி எல என்னமோ போட் ட்டு நல்லா எரிச்சி அத அத வந்துட்டு குடுக்குவாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கொழந்தைங்களுக்கு அது மாரி ஒரு வாரொ குடுத்த சுத்தமா ம் சரியாயிடு அவங்களுக்கு அதனால சித்தி இன்னுமே சரிதா ஒடம்பு சர்லன்னா அங்க அங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க
கண்டிப்பா அத ஒரு சிலதுலா கேக்கு தோழி அந்த சளிக்குல்லா கற்பூர வள்ளி நீங் சொ சொன்ன மாரி இதுல்லா நல்லா இருக்கு தொடக்கத்துலயே இத குடுத்தட்லா உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு நன்றி நன்றி தோழி இவ்வளோ நேரெ நெறைய கருத்துக்கள பேசிக்கிட்டோ நன்றி
ம் நன்றி